ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஹலோ ஹாய் சார்
ஹலோ ஆ எப்டி இருக்கிங்க ஆ கேக்குதுங்களா நல்லாருக்கிங்ளா ஆ நல்லாருக்கே இ கேக்குது இன்னைக்கி என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டு்ல ஆ எல்லா நல்லாருக்காங்க
ஓகே இன்னைக்கு நேர்ல
என்ன ஸ்பெஷல் ஒங்க வீட்ல மதிய மட்டன் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே எவரி சண்டே மட்டன் எடுத்றுவிங்ளா
இல்லல்ல அப்புடில இல்ல மட்டன்தா ஓடு
ஆ கேக்குது எனக்கு கேக்குது ஒங்களுக்கு கேக்குதுங்களா நா பேசு
ஆ கேக்குது கேக்குது எப்பயுமே சிக்கன் மட்டன்தா ஓடுன்றே
எவரி சண்டேவா இல்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேசுமா
இல்ல டெய்லியுமே இருக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ் அந்த மாரி
அது வழக்க போலதானே இங்கயு அப்டிதா த்ரீ சிக்ஸ்டிஃபைவ் டேசும் அப்டிதா ஓடு ஃபிஷ் மட்டு அவ்ள பிஷ் அவ்ளோ புடிக்காது ஆமாங்க மத்தபடி மட்டனு சிக்கன் அந்த இதா ஃபுல்லா ஓடு
ஓகே ஓகே ஒர்க் பண்றிங்ளா
ஆமாங்க ஆமாங்க ஒர்க் பண்றே
என்ன ஒர்குங்க
ஐ டில ஒர்க் பண்ணிட்டு இருக்க நா
ஓகே ஓகே சார்
ஒங்க ஊர்ல க்ளைமேட்ல்லா எப்டி இருக்குது வெயிலா மழையா
அங்கே ஒங்க ஊர்ல
இங்கே வெயிலு பொலக்குமே வெயிலு பயங்கரந்தா ஆனா ஒரு ரெண் நாளா பரவால்ல கொஞ்ச மேக மூட்டமா இருக்கு இருந்தாலு டெய்லி வெளுத்துக்கட்
ம் ஆனா மழல்லா பெய்யல அவ்வளவா
இங்க இங்க கனமழை அது வருஷத்துக்கு நவம்பர் டிசம்பர்ல இந்த போட்டுச்சிட்டதா உண்டு
ம்
சென்னைதா உங்களுக்கு தெரியுமே எப்டின்னு
சென்னையா
ஆமா அப்ப ஒங்க ஊர்லலா இப்டி சுத்தி மரங் கள் அந்த மாரிலா இருக்குமா வீட சுத்தி
நாங்க வந்து ராம்நாட்
ஓ ஓகே வீட சுத்தி எப்டி மரங்கள்லப்ப அங்கியு கம்மி தான நெறைய உண்டா
ஆ கம்மிதா ரொம்பலா இருக்காது கம்மிதா
கம்மிதா அனா இங்க நல்லா நாங்க லீவுல ஒன் மந்து டூ மந்த் ஊருக்கு போவோ நாகர்கோயில் அங்கெல்லா பாத்தீங்கன்னா சுத்தி நல்லாருக்கு நாகர்கோயிலேருந்து மெயின் நார் கோவில்ல அங்க வந்து ஒரு டுவென்டி கிலோமீட்டர்ஸ் உள்ள அந்த அழகிய மண்டபம் வரு அதுக்குள்ள வரு ஊரு அங்க நம்மோ டெரஸ்ல நிண்டாலே சுத்தி மௌண்டென் இருக்கு அத சுத்தி ஃபுல்லா தென்ன மரோ அது ஒரு லுக்கு நல்லாருக்கு
ம் ஓகே ஓகே
ஃபுல்லா பில்டிங்கு டஸ்டு தான காலைல கிளீன் பண்ணா ஒன் ஒன் ஹவர்ல ஃபுல்லா வீடு டஸ்ட்டாயிடு நா மேசைய பாத்தாலே தெரிஞ்சிடு மெயின்ல இல்லாட்டாலு தெருவுல இருந்தாலு இங்க அப்டிதா நைட் ஏன்னா இந்த தெருலயு வண்டி போக்குவரத்து இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக் கு ஹார்ன் சௌண்டு அடிச்சிட்டுதாருக்கு
ஆமா அப்டி இருந்தா இருக்கதா செய்யு
நாமநாதபுரோ கீழக்கர அந்த சைடு தான ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அங்கதா படிச்சாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லா படிச்சாய்ங்க கிட்டதான ராமநாதபுரோ கீழக்கர
கீழக்கர ஆமாமா கீழக்கர இல்ல கொஞ்சோ பக்கந்தா
கொஞ்சோ பக்கந்தா அங்கயே மேலத்தெரு கீழத் தெரு பசங்க
சொந்த ஊரு சென்னை தானா
பொறந்து வளந்தது சென்னை
ம்
அது அப்டிதா என்னோட ஊருனு பாத்தா சென்னைதா ஏனா பொறந்து வளந்தது இங்கதா அம்மா அப்பால்லா நாகர்கோயில் பசங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க எங்க அம்மா அப்பா ஊரு நாகர்கோயில் அந்த சைடு
ம் ம்
ஆ அதனால அங்க போவோ நீங்க சென்னைலா வந்துருக்கீங்களா
ஆ வந்துருக்கே
பீச்லா போயிருப்பீங்க கண்டிப்பா
ஆ சென்னை வந்து பீச்சு போவாட்டி எப்டி
சென்னை வந்து ஒரு ரெண்டு மெரினா பீச்சு சினிமா தேட்டரு ஹோட்டலு இது தவிர்த்து எதா பாத்துருப்பீங்களா பாத்துருக்க மாட்டீங்க அவ்ளோதா சென்னை மாலு அவ்ளோதா இங்க ராம்
போனோ
குயின்ஸ்லேண்டு போனீங்களா
ம்
ஆமா ரெண்டு மூணு தீன் பாரத் குயின்ஸ்லாண்டு
ம் ஒண்டர்லா போலான்னு பாத்தோ கடைசியில போனா ட்ராவல் பண்ணி போனா செக் பண்ணாம போயிட்டோ ஓப்பன் பண்ணி வச் சுருக்காங்களா என்னன்னு அங்க போய் பாத்தாதா தெரியுது குளோஸ்ல இருக்
குளோஸ்ட் ஓகே ரிலேஷன்லா சென்னைல இருக்காங்களா ஆவடியிலயா ஆவடில உங்க சிலேஷனு ஓகே ஓகே
ஆவடில இருந்து டிராவல் பண்ணி போனா அங்க குளோஸா இருந்துச்சு அதோட சேரி குயின்ஸ்லேண்ட் போவோனு சொல்ட்டு அங்கே போயாச்சு ம்
ஒன் டைம் போலா
ஆமா
ஒன் டைம் ஆ அப்டினா அப்போ நீங்க டூரு இப்போ ரீசெண்டா போக முடில இதுக்கு முன்னாடி இயர்லி ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட டூருக் போவோ ஊட்டி கொடைக்கானலு மூணாறு ஆ முடிஞ்சு முடிஞ்சு
ஓகே ஓகே பேபி
ஆ பசங்க இருக்காய்ங்க ரெண்டு பஸ்
சேர் சேர் ம் எனக்கு ஒன்ற வய்சு ஒரு பொண்ணு இருக்காங்க
அப்புடிங்ளா அப்ப நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு பார்ட்டி இருக்கு ஒன்ற வய்னா ஒரளவ் ஸ்டடி ஆய்ட்ருக்குமே அந்த ஆறும் ஒன்
இப்போதைக்கு ஆனா நைட்டு எந்ருச்சு ம்
ஏனா ம் ஓகே இப்ப பரவால்ல மாரி இருக்கு உங்களுக்கு ஆனா பொறந்து து ஒரு வருஷோ ஒன்னேஹால் வர்ஷோ டஃப்பு குடுத்துருக்குமே டஃப்பு குடுக்குமே நைட்டு ஃபுல்லா முளிச்சிருக்கு ஒரக்கோ சரியா இருக்காது காலேல ஒரங்குனாத்தா
ஓகேதா
இப்போ ஓகேதா எப்டி அம்மா இருப்பா அம்மா அம்மா மேல போல கீழ மாமியார் அப் கீழகற சைடு தா பசங்கலா பொண்ணு வீட்டுக்கு போய்ர்வாய்ங்க
ஆமாம்மாம் இங்கிட்டு
அப்டில்லையா
ஆமா கீழகறேல மட்டுந்தா அப்டி
கீழகற மட்டுந்தா அப்புடி ய ஏனா பசங்கெல்லா பொன்னு விட்டுக் போவ்ங் மத்த வேல து நார்மலா வந்து இப்டிதா பொண்ணு தா பசங் வீட்டுக் வராங் கீழக்கற மட்டு அந்த கான்செப் ட்ருக்கு அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்வாய்ங்க எதுனாலன் சொல்லிட்டு
ஆ அ எங்கக்குலா தெரியாது கீழக்கற கீழக்கற இப்ப எங்க ஊர்ல இருந்து கீழக்கற போனுனாலே முக்காமநேர ஆகு
முக்காமநேரோ ஆகு
ம் மணல் மேடுலா தெரிமா
ஆ மணல் மேடு தெரியு ஆனா வந்ததில்ல தெரியு
அப்படியா
ஆனா எடைல நார்கோயில் வந்துட்டு ஆ நல்ல எடங்கள் பேரு மரந்துட்ட நல்ல குளிக்ற எடந்தா நல்ல பேரு சொல்லுவாங்க அது பேரு மறந்துட் தேதி இது நல்ல எடோ பேர் மறந்து போச்சு எடேல அங்க வந்திருந்தோ திருநெல்வேலி சை து அங்க போனதில்லங்க திருநெல்வேலி சைடுல அது எதோ நல்ல எடம் பேர் மறந்துட்ட அங்க போய்ட்டா ரிசர்வ் ஃபாரஸ் மார் இருக்கு அங்க குளிக்கிற மாரியா றோ நல்லா இருக்கு அங்க இருந்துட்டு மதியோ சாப்புல்லா கெட்டி கொண்டு போய்ட்டு அங்க நல்லா குளிச்சிட்டு சாப்ட்டுட் வந்தோ
ம் ஓகே ஓகே
ஒன்ற வய்சு தான அப்ப இனுமேலு ஒன்ற வய்ஸ்தானா செரமோந்தான் ரெண்டு மூணு அடிக்கடி காய்சல்லு ஜொரோ சளி அதப்பா தூங்க முடியாது டென்ஷன் அடிச்சிட்ருக்கு காயு கொடந் து ஜொரங் காயு டென்ஷன் ஆய்ர்ச்சு நானு எல்லா எடத்துக்கு இதே ரீஸ் சிஸ்டர் ஆமா இந்த எல்லாத்திடு இதே ரீசன் சேட்டிஃபை இங்க ஒயிஃபு டென்ஷன் ஆனாலு நா வந்து அவங் டென்ஷன் ஆயிடுவே நா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவே ஜொர வந்துட்டாலே டென்ஷன் ஆயிடுவே பசங்களுக்கு நானு தூங்க மாட்டே நைட்டு காலைல அஞ்சு மணி வரைக்கு ஆனாலு நா முழிச்சுட்ருப்பே
ம் ம்
ஜொர வந்து பசங்களுக்கு ஜொர வந்துதுன் செல்ல மாட்டாங்க நா ஜொர வந்த மாரி ஆயிருவே ரொம்ப டயர்ட் ஆயி ஒரு மாரி ஆய்ருவே
ம்
அது ஒரு ரெண்டு மூணு நா ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கு செரம அதுக்கப் அப்புற ஓரளவு பிக்கப் ஆயிருவாங்க அ அப்பதா வரு இந்த சின்ன வயசுலதா அடிக்கடி ஈஸியா வந்துரு
ஆமா ஆமா ஒரு மூணு நாலு வயசு வரையுமே வரன்லா சொ
காய்ச்சல்லா அடிச்சா அடிக்குங்க நூத்தி நாளு நூத் தஞ்சு துக்கி போடு அந்த ஈர துணிய வச்சு காய வச்சு எடுத்த ஒடனே காஞ்சிடு வெச்சு வெச்சு முதுகு ஃபுல்லா எடுத்து அது தண் மாத்ர மருந்து என்ன சொல்றது அந்த சிறப்பு இருக்குல்ல சிறப்புலயே வந்து இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பேராசிட்டமலு ரொம்ப காய்சலாச்சா ஆய்பூட்ச்சு சிக்குன்னு இங்க குடுப்பாங்க சென்னைல்ல ஊர் சைட்ல பேராசிட்டமால் ஃபேர் அவர்ஸ் ஒன்ஸ் குடுப்பாங்க அப்ற டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் குடுப்பாங்க நல்ல பேருங்க ஊர்ல ஒரு மருந்து குடுப்பாங்கே மறந்துட்டே ஐபுஜெசிக் சென்னையில குடுப்பாங்க ஊர் ல வந்து போரசிட்டமல்லா கூடு கூடுதலா இன்னொரு மருந்து குடுப்பங்க அதிக ஃபீவர் போச்சுன்னா அது இல்லாம ரொம்ப ஃபீவராச்சுனா இது பை சின்ன புள்ளைங்களுக்கு வச்சுட்டு மோஷன் மூலயமா வந்துட்டு அவங்க ஹீட் கம்மியாவு அந்த ஃபீவர் சொல்றே இப்போ கெழந்தைங்களுக்கு
ம்
அதா கொழந்தைங்க எதா ஒண்ணுணா நா எ ஃப்ரெண்ட்ஸ் எது ஹேண்டில் பண்ண ஒயிஃ தாங்கிக்கலா பசங்களுக்கு வந்தா ஒயிஃப் நல்லா ஹாண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கு டென்ஷன் அடிக்கு பட் நா வெளியே காம்ச்சிருவே ஏன்னா அப் ஏதே இருந்துன்னா பசங்க வளர வளர கொஞ்ச பரவால்ல சின்ன வயசுல கொஞ்ச ரொம்ப செரமமா இருந்துது அட ஒன்றர வயசுல ரெண்டு மூணு வயசுல அப்டியே பேட்டே அதுக்கப்புற இது குடுத்தீங்களா சொட்டு மருந்து
ஆ குடுத்தாச்சுங் சார்
ஜனவரி இந்த இருவத்தெட்டு போச்சு கரெக்டா அ ஜூன் டொண்டி எயிட் போச்சு குடுத்துட்டீங்கல்ல அத் அது ஒரு அஞ்சு வயசு வரைக்கு அது போடணு போலியோ ட்ராப்ஸு வேக்சின்லா போட்றிங்ளா
ஆ வேக்சின் போட்டு முடிச்சாச்சு ஒன்ற வயசல ஒன்ன இருந்துச்சு ஆமாம் எல்லாமே போட்டுட்டுதா இருக்கு
அப்டியா நா ஃபர்ஸ்ட் பையனுக்கு வேக்சின் போட்டதுக்குப்புறம்தா ஜொர வந்துட்டேந்துச்சு அத அப்டியே விட்டுட்டே நா
ஆமா அது போட்டா ரெண் நாளைக்கு இருக்கும் ம்
ஆனா சில பேர் போட்டா நல்லதுன்னாங்க சில பேர் போடாமந்தா நல்லதுன்னவாங்க நம்மோ நம்ம நமக்கு என்ன தோணுதோ நம்ம ஒப்பினுங்க ஏத்த மாரி போய்ற வேண்டியதா
சரி போட்டிங்ளா பிள்ளகளுக்கு அப்ப
புள்ளைங்களுக்கு அதான் நா சொன்னேன்னே பெரியவங்க அந்த ஒன்ற ரெண்டு வரூசம் போட்டுருந்தேன் வேக்சின் போட்டு கூட அவ ரொம்ப கலியான்ட்டுருச்சு அதுக்கு ஒரு வேக்சின் நிப்பாட்டே வேணான்டா பாத்துக்கலா என்னான்னு அதுக்கப்ற பரவால்ல
ம் அஞ்சு வயசுல ஒண்ணு போடணும்னூ சொல்லுவாங்க
எனக்கு தெரிஞ்ச செந்தகார பையன ஒருத்தனுக்கு பதினெட்டு வேக்ஷின் போட்டா
ம்
போட்டாங்க அந்த பையனுக்கு
ஆமா பதினெட்டு வயசு வரையு ம் நானுமே ஸ்கூல் படிக்கும் போது உ ஸ்கூல்ல போடதா செஞ்சாங்க
போட்டீங்களா எத்தன வயசு வரைக்கு போட்டீங்க
ஆ டு்வெல்த் படிக்கும்பது ஒன்ஸ் போட்டங்க அடுத்து டென்த் த்து படிக்கும் போது ஒண்ணு போட்டங்க
என்ன இது புதுசா இருக்கு எனக்கு தெரிய நானா நெனவு தெரிஞ்சு போட்டதே இல்ல சின்ன வயசில மேபி ஒரு வயசு ரெண்டு வயசுல போட்டான்னா தெர்ல அதுக்கப்புறோ நனவு தெரிஞ்சு அப்பில்லா போட்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா
அ கவர்மெண்ட்டு பிரைவேட்டு கலந்து
போட்டாங்கள்ல பரவா அப்டியா ஆமா தெரிய அ போட்டாய்ங்களா
ஆமா டென்த்ல போட்டாங்க டுவெல்த்லயு போட்டாங்க போட்டு டுவெல்த் த்துலல்லா கை வீங்கி தூக்கவே முட்ல
அப்டிய தெரியலையே எனக்கு இந்தமாரி இப்பதா நீங்க சொல்லிதா கேள்விப்பறே ஸ்கூல்ஸ்லா ஃபாலோ பண்றாங்க
சேரி காலேஜ் போவோணு போனா அங்க கொரோனால கொரனால கூட்டிட்டு போய் போட்டுவுட்டாங்க ஆம்மா
என்ன போட்டீங்க கொரோனா என்ன போட்டீங்க
கொரோனாவுக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்ட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒண்ணு போட்டாச்சு
அதுதாங்க அது அதுலயே வந்து ரெண்டு வெரைட்டி இருந்துச்சு
ம்
ரெண்டு கம்பெனி வெரைட்டி இருந்ச்சுல்ல அதுவு மறந்து போச்சுங்க ரெண்டு கம்பெனி கோவிஷீல்டு ஒண்ணு இன்னோன்னு நம்மாளுங்க ஒன்னு தயாரிச்சாங்களே கோவிஷீல்டு வெளிநாட்ல உள்ள தயாரிச்சு இங்க போட்டுருந்தா எல்லாத்துக்கு அ நம்மாளுங்க இன்னொன்னு தயா ஆனா அது போட்டு பயங்கர காச்சல் வருமே
ஆமா ஆமா அது போட்டு கைய் தூக்க முட்ல
நா அது போடல நா எ தம்பில்லா பாத்தோ எல்லா அதுல பேர் போற இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் பயங்கரமா அடிவாங்குனானு அதனால நானு தம்பி என்ன பண்ணோ புட்னிக் போட்டோ ரஷ்யாது
ம் ம்
அது ஆயிரத்தி நாநூறுவா ஒரு ஊசி அதனா போட்டா ஒருலட் சின்னதா எறும்பு கடிச்ச மாரி இருந்தாலு ஒரு ஜரமோ ஒரு கைவலியோ எதுமே கடையாது
ம் ம்
அன் ரெண்டு ஊசி போட்டோ ஸ்புட்னிக் நா பாப்பா தம்பி எல்லா அதா போட்டோ ஆனா அது பைசா இது வந்து ஃப்ரீயா போட்டாங்க கவர்மெண்ட்ல கோவிஷீல்டு ஆனா கோவிஷீல்டு போட்டவங்க நறைய பேர் நல்ல காச்சலு ஜொரமு ரெண்டு மூண் நாளல படுத்துருந்தேங்க அப்ப நீங்களு கோவிஷீல்டு தா அடிச்சுங்க அப்படியா ஆனா அதெல்லா ஏமாத்த அதெல்லா ஏமா அதெல்லா அதெல்லா ஒரு சமா யாமாத்து மக்கள வந்து ஒரு இழிவா யூஸ் பண்ணிட்டானுங்க அவ்ளதா
ம்